ஹலோ ஹலோ அம்மா கேக்குதா ஆ கேக்குதும்மா கேக்குது ஆ கேக்குதும்மா
ஆ ஆம்மா ஃப்ரீயா ஆயிட்டே அதா உங்களுக்கு கால் பண்ணே ஏற்கனவே ஒன் டைம் கால் பண்ணே உங்களுக்கு புல் ரிங்க் போச்சு
போன் சார்ஜ் போட்டுட்டு ஆ அதாக்கா எனக்கு கொஞ்ச வேல இருந்துச்சா நா ஃபோன் சார்ஜ்ல போட்டுட்டு வேல இருந்துச்சு நா கவனிக்கலக்கா
ஓகேமா ஓகேமா சரி சைலன்ட்ல போட்டீங்களோ அப்டின்னு சேரிமா சேரிமா அப்புறோ எப்புடி போயிட்டு இருக்கு
என்ன எப்போ மாதிரிதாங்கா போயிட்டு இருக்கு ஒரே போர்ருக்கா
ஏ என்னாச்சு
டைமே போமாட்டேங்குது இன்னைக்கு இல்லன்னா எப்ப என்னாச்சு பண்ணி வேல டைம் போயிரு இன்னைக்கு டைமே போக மாட்டேகி சுத்தமா போர் அடிக்குது
ஆஹா பன்னெண்டு மணிக்கே இந்த மா அப்டியா அப்ப இன்னு கொஞ்ச நேரோ போச்சின்னா சர்தா
த்துல சாப்ட்டு படுத் தூங்கிருவே அவ்ளோ தா
அவ்ளோ தா சூப்பர் அப்பறோ என்ன சாப்பாடு
டைம் எந்திரிச்சிட்டா கரெக்ட்டா இருக்குங்கா
சேர் சேரி சேரிம்மா லன்ச் எல்லா இல்லம்மா இன்னக்கி இனிமேதா பிளான் பண்ணனு
என்ன இனிமே பிளான் பண்ணி எப்ப வச்சி எப்ப சாப்ட்றது ஹலோ ம் ஹலோ